வணக்கம் தோழி சொல்லுங்க எப்டி இருக்கீங்க நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே தோழி
நல்லாருக்கே தோழி ஓகே நம்ம தலைப்புக்குள்ள போலாமா என்ன தலைப்ப பத்தி பேசலா
நிச்சயமா தோழி வீட்டு தோட்டம் காய்கறிகள் மற்றும் ம் சின்ன சின்ன மரங்கள் வளர்ப்பது பத்தி தொடர்ந்து பேசுவோமாங் தோழி
சொல்லுங்க தோழி உங்களுக்கு அத பத்துன என்னென்ன தெரியு என்னென்ன பண்ணிருக்கீங்க
தோழி நம்ம இந்த காலகட்டத்துல வந்து பாத்தோ அப்டின்னா காய்கறிகள் பழங்கள் எல்லாமே வந்து நிச்சயமா ஆ மருந்தடிச்சுதா வந்து நமக்கு வருது அது எல்லாத்துக்குமே நமக்கு தெரியு அதுல வந்து நம்ம தப்பிக்கனு அப்டின்னா நம்ம வீ ட்டளவுக்காவ்து நம்ம வந்து வீட்டு தோட்டம் அல்லது மாடி தோட்டம் வைச்சுக்கிறது வந்து ரொம்ப சிறந்ததுன் நெனக்கிறே நம்ம வீட்ல வந்து பாத்தீங்க அப்டின்னா ஆ மருத்துவ செடிகள் வந்து தா வந்துட்டு அதிகமா வச்சிருக்கோ அது போக சிறு சிறு கீ கீரை வகைகள் வந்து வச்சிருக்கோ தோழி மருத்துவ செடிகள் அப்டின்னு சொல்லி நம்ம பாத்தம்னா கற்பூரவள்ளி சோற்று கற்றாழை துளசி வெற்றிலை அந்த மாதிரி செடிகள் வந்து வளர்க்குறோ அதுக்கான காரணோ என்னன்னா இங்க வந்து கொஞ்சோ தண்ணீர் பற்றாக்குறை அதிகமா இருக்கு சோ தண்ணீர் வந்து குறைவாதா பயன்படுத்த முடியு இந்த மாதிரி